ஆ மோட்டாச்சு நானு அப்டிதா நேத்து கட்டானது கூட தெரியாமலே பேசிட்
அததா சொல்றேன்கா என் எவ்வளவு மிச் போன்னுச்சுன்னு கூட தெரியாம நம் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கோ ரெண்டு பேரு உங்க வீட்லேந்து ஒன்னு கேக் போறாங்க தோசச கெடைக்குமா இல்ல என்ன
அதுதா அவங்களுக்கு தெரியு அவரு பண்ணிட்டுதா இருக் காரு அதனால அவருக்கு தெரியு ஆமாமா
நம்ம ஃப்ரீ டைம்ல எது பண்ணா இது அப்டியர்லா கொஞ்சொ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல அ பாப்பா எங்க தூங்கிட்டாங்ளா
இல்லல்ல அவருதா பாத்துக்குறாரு
ஓ ஆமா சொன்னீங்கல்ல அது சர் சர் பரவால்லையே பாத்துக்குறாங்கள
தூங்வா லெவன் ஓ கிளாக் டுவல் ஓ கிளாக் தூங்குவா
பரவால்லங்க நம்ம வீட்டுல ஓரளவுக்கு தூங்கியறாங்களே சில வீட்டுலல்லா விடிய விடிய
ஐயோ ஆமா அது எனக்கு எவ்ளோவோ வஷ் ட் முன்னாடி எ பாப்பா வந்து சொல்லிட்டுருந்தா எங் மாமா பொண்ணு ஒருத்தி சொல்லிட்ருந்தா ஐயோ கொழந்தெல்லா பெக் பெ ரொம்ப கஷ்டோ அப்டி இப்டினு எ பொண்ணுனா அந்த அளவுக்குல்லா எனக்கு இதுவரைக்கி கஷ்டொ குடுத்
ஐயோ ஏ அப்டிதா கேக்குறாங்க இப்ப சொந்தக்காரங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கா போனா இவங்களோட ஒரு சின்ன பிள்ளைங்க அப்டிங்கும்போ ஸ்டேஜ்ல இருக்க பிள்ளைங்க இருப்பாங்கல அப்ப நம்ம அவங்க வீட்டு போனா நம்ம பிள்ளைங்க கொஞ் சமத்தா நடந்துக்குல்ல அந்த மாரிதா ஒடனே அவங்க சொல்லுவாங்க பார அவங்க ரெண்டு பேர் எப்டி இருக்காங்கன் பாரு நீ எப்டி சேட்ட பண்ற அப்ப நம்ம வீட்டுக் கு வந்தாதா நம்ம இவிங்க ஆட்டோ காட்டுவாங்கே இவிங்க மத்தவங்க வீட்டு போனா அமைதியா தானே இருப்பாய்ங்கே இவங்க அத கம்பேர் பண்ணிய சொல்லிட்டுருப்பாங்க கொழந்த எவ்ளோ அமைதியா இருக்காங்க அமைதியா இருக்கா நா சொன்ன வீட்டுக்கு வந்து பாருங்க அப்டின்னு நம்ம சொல்லுவோ
ஆனா அது சொன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க என்ன கேட்ட ஒங்க கொழந்த ஒன்னுமே ஒனக் கஷ்டத்தையே குடுக் குல நீங்க கொழந்த பெத்த மாரியா இருக்கீங்க ஜாலியா இருக்கீங்க அந்த மாரில்லா சொல்லுவாங்க
அதுதா அப்டிதா சொல்லுவாங்க நம்மளுக்கு நமக்குதா தெரியு இவிங்க எவ்ளோ சேட்ட பண்றாங்க இதுக்கு சண்ட போடுறாங்கே ஒரு ஒரு பொருள எடுத்துட்டு ரெண்டு பேர் ச சண்ட போடுவாங்கே அதெல்லா ரொம்ப அப்பான் ருக்கு என்னடா பண்றதுன்ருக் அந்த மாரி இருக்கு அந்த மாரில்லா பண்ணும்போதெல்லா ரொம்ப கஷ்டோ
ம் ஒரு கொழந்த வச்சுக்கிட்டுன்னா கொஞ்சொ க டைம் கரெக் டாருக்கு பட் ரெண்டு பேர் வச்சுட்டுன்னா ரொம்ப கஷ்டமாதா இருக்கு
இன்னோன் சாப்புட சாப்ட்டாங்கன்னா பிரச்சன இல்ல இல்ல சாப்புறதுக்குலா ரொம்ப அழுகுற பிள்ளைங்களா இருந்தா கஷ்டோந்தா
ம் இவ சாப்ட கூட மாட்டா இவெளா ரொம்ப நானு ஃபோர்ஸ் பண்ணிதா ஊட்டணுமே
ஆ அந்த மாரினா ரொம்ப கஷ்டொ இப்போ என் பொண்ணு எ பொண்ணு சாப்புடுறால அத பாதே எ பைய சாப்ட்டுக்வா ஊட்டி வுட்டா அவ சாப்ட்டுப்பாங்க ஏ வ வாங்குனா இவ வாங்கிருவா பிரச்சன அது ஸ்கூல்ல அவளா சாப்ட்டுப்பா வீட்ல நாங்க ஊட்டி வுட்ருவோ
நீங்க இப்பமே ஊட்டி விட்டுட்டுதா இருக்கீங்களா
வீட்ல இருக்குமோ ஊட்டி வுட்றோ சாப்டுவாய்ங்க வீடெல்லா சிந்தி செதறடி ச்சி நாலு வாய்ப் போகு பத்து வாய் வெச்சிட்டு தட்ட வெச்ட்டு ஓடிடுவாய்ங்கப் போய் சிஸ்டம் பாக்க பாட்டுப் பாக்ரேன்டு ஓடிருவாய்ங்க இதுனா ஒக்காந்து நீ ஆ வாங்கனா வயிர் நம்ப ஊட்டிதா ஆவுனு இன்னு நா எப்புல்லா விட் ட்ட சாப்ட்ராலு வுனு ஒல்லியாயிர்றாய்ங்க அவ்ளோதா ஒடனே அதுக் கெட்றாய்ங்கே என்னான் குடுக்றோமா இல்லியா நம்ம மேலே கம்ப்ளைண்ட்டாவுது எதுக்க வம்பு வாங்க ஒக் வுக்காருங்க சட்ருங்க வுக்காருங்க ரெண்டு பேரு ஆ காட்டுங்க ஊட்டிர் இன்னோனு அவனுங் இவளே ஓடி போய் புடி ஊட் டிருட்டு அவளையு ஓடி போய் ஊட்ட முடியாது ரெண்டு பேரு வந்து ஒக்காருங்க பக்கத்லனா ஒக்காந்துருவாய்ங்க கப்சுப்னு கன்னுவுட்டிர்னா ஊட்டிர்வே அதெல்லாம் பிரச்சனல்ல எம் பிளைங்ளுக் ஒரளவுக்கு ஓகேதா
அதா எம் பொண்ணுமே ரொம்ப ஓகே எனக்லா ரொம்ப
ஞ்சமா வீட்ல இருக்கு அந்த கொட்டி வெச்சு அல்ல முடில அதுப் பிரச்ச விளாடுவாய்ங்கலி அப்புடியே கவுத்திடுவாய்ங்க மொத்தட் டாய்ஸ் பேகையு கொண்டு போயி ஐயோ எனக்கு அதலாந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருகு
அதுகு நீங்க வாங்கி குடுக்கும் போது யோச்சுருகணு
எங்க போறோட்டலாம் வாங்கி் குடுக்ற மார்தா இருக்கு அது அந்த இப்ப லாண்ட்ரி பேக் மாரி பெரிய பேக் இருக்குல்ல அது ஃபுல்லா போட்டு வெச்சிருக்கு இன்னமு வேற வெச்சிருக்கா இன்னு போ அங்கட வெச்சு இன்னு அதனால அது மேல எடுத்து போட்டுட்டோ எங்ளால அள்ளி அள்ளி போட முடில அப்டியே என்னனா ஒன்னு ரெண்டு எடுத்து விளாட மாட்றாய்ங்க அப் டே அக்காவு தம்பியு சேந்து அப்டி சேந்து கொட்டிர்றாய்ங்க கொட்டி அதுக்கு நடுவுல ஒக் உக்காந்துக்றாய்ங்க ரெண்டு பேரு ஆன அவிங்க விளார்றது எனமோ ஒன்னு ரெண்டுதா எடுத்து அள்ளி வெக்கிறக்குள்ள நம்ளுக் கழுத்து இடுப்லா வலிச்சிடு
ஆமா ஆமா நா அதனாலதா கொஞ்சோ டாய்ஸ் ஸ் மட்டு வாங்கி குடுத்துருக்க இப்போதிக்கி
ம் ம் கஷ்டந்தா சேரிங்க அ ஆ ஹலோ
டைம்
ஓ ஆமா ஆமா சேரி சே ஓகே ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க அப்றோ வேற என்ன பொழுதுபோக்கு
வேற என்ன போய் எனக்கு பாப்பா மட்டுந்தா பொழுது போக் கு வேற எதுவு கெடையாது டைம் காலைல அவுரு ஆஃபிஸ் போயிட்டார்னா நா அதுலந்து நா பாப்பாவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே டைம் கர்ட்டா இருக்கு அவ தூங்குவா அப்றோ
என்னென்ன குடுக்றீங்க சாப்பாடு பாப்பாக்குத்
சாப்பாடு நமக்கு என்ன செய்யறமோ அதேதா அவுளுக்குன் தனியா ஸ்பெஷலாலா செஞ்சி இது வரிக் கி நா குடுக்ல அதுலா ஸ்டார்டிங்ல குடுத்துட் ட்ருந்தே சிக்ஸ்த்து மந்த்து செவந்த்து மந்த்துல அப்பறோ கொஞ்ச பெருசானதுக்கப்பறோ இதுக்கப்பறோ எதுக்குத் தனியா செஞ்சு குடுத்துட்டு அப்டினுட்டு நானு
டேபிள் சேத்துகிறீங்கல்ல ம் அது நெறைய சேத்து ஒட்த்துருங்க
ம் அவெ எங்க வெஜிடெபிள்ஸுல சாப்படவே மாடா சாப்பாடே சாப்ட மாட்ரா நா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி குடுக்க வேண்டியதாருக்கு
அ செர்லாக்கு இந்த மாரி எதாக் குடுக்குறீங்ளா இல்லே இல்ல
இல்ல இல்ல இல்ல
ரைஸ் மட்டு தானா சாப்ட்ருவாங்க அப்போ ஆ கொடுத்துருக்கோ
நா ஃபர்ஸ்ட் ஸ்டா
வீட்டில் இருக்கும் போது இல்ல வெளியில போகும் போது கொடுப்போ அதனால வீட்டில பழக்கி வச்சிருந்தோ எங்கயாவது இப்போ ரெண்டு மூணு நாள் எங்கயாவது அவுட் வெளியில் போகிறோ வெக்கேஷன் மாதிரி போறோன்னா அங்க போயிட்டு தேடிட்டு இருக்க முடியாதுல நம் ஷாப் அதனால அந்த டைம்ல ரொம்ப அர்ஜென்ட்டுல்ல எடைக்கு நம்ம லேட்டா சாப்ட்டுப்போ பிரச்சன இல்ல நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்க அப்டி சாப்ட மு யாதுல்ல அதனாலா அப்டி ஊட்டி பழக்கி வச்சிருந்தோ ஸோ எங்கயாது வெளிய போம்போது அர்ஜெண்ட்டுக்கு தேவன்னா ஃபுட் ன்னா சாப்ட்டுப்பாய்ங் அந்த மாரி மத்தப்படி இதல்லா கெடையாது கம்பல்ஷன் வீட்ல அது கெடையாது வீட்ல குடுக்க வேண்டிய தேவ இல்ல அதனால ஊட் வீட்லலா குடுக்க மாட்டோ
நா ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்த் மந்த்துல சரலாக்கு செவன்த் மந்த்துல குடுத்துட்டு இருந்த அதுக்கப்றோ அது சாப்ட்டா அவளுக்கு அது ஒடம்புல ஒத்துக்ற மாரி தெரில அதனால அத நா நிறுத்திட்ட அப்றோ வேற ஒரு பவுடர் வாங்கி குடு த்த செவன்த் மந்த் வரைக்கு அத வந்து ஒரு கஞ்சி மாரி காச்சி குடுத்த அது சாப்ட்ட்டு இருந்தா அப்றோ கொஞ்சோ பெருசான வொன்னே சரி நம்ம சாப் பற சாப் குடுக்குற சாப்பாடே நம்ம குடுத்துர்லா அப்டின்ற மாரி அப்பறோ குடுத்துட்ட நானு
ம் ம் ம் சொல்லுங்க
ஹலோ அதனால அந்த சாப்பாடே சேரி சாப்ட்டற சாப்புல்லா இதுக்குன்னு தனியா எதுக்கு செஞ்சிக்கிட்டு அப்டின்ற மாரி நானு நம்ம ச சாப் அப்பற அதே குடுத்துட்ட அப்பயு அவ சாப்டமாட்டா ஒரு ரெண்டு வாய் மூணு வாய் வாங்குறா அவ்ளோ தா அதுக்கப்றல்லா சாப்ட மாட்றா
ம் ம் சின்ன பிள்ளைங்ல்லா அப்டிதாங்க இருப்பாங்க இன்னோ இருக்கு ரெண்டு வயசு வரைக்கு உங்களுக்கு அதா
ஆமா அது வரைக்கு அதுனால வீட்ல இருக்கவங்களு இன்ன சாப்பாடு குடுக்குறியா இல்லயா சா ப்பாடு குடுக்றியா இல்லயா பாப்பா ஒல்லியாவே இருக்கா அப்டின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுதா நம்ம மே என்ன பண்ணாலு நம்ம மேலதா கம்ப்ளைண்ட் வருது
இது என்னங்க இன்னொன்னு ஒன்னுமே இருக்காது நடு ஒன்னுமே அங்க கீழ விழுகுற மாரி ஒரு ஐட்டமுமே இருக்காது ஆனாலு விழுவாங்க அது எ ப்டி விழுவாய்ங்க தெரியாது அப்ப விழுந்தாலு நம்ம தா பாத்துக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க
ஆமா
அங்கதா ஒன்னுமே இல்லயே எப்டி விழுந்தங் கேட்டா சும்மா நடந்து போம் போது டமால்னு விழுவாய்ங்க எப்புறா விழு கேட்டா அதுக்கு நம்ப தா காரணோ
நத்தா அவுங்க சாப்டாததுக்கு நம்ம என்ன பண்ண முடியு அவுங்ளுக்கு சேத்து நம்ம வேணா சாப்ட்டாதா
அதுதா உண்ம அவ சொன்னா ஆனா என்ன டைவர்ட் பண்ணி உங்களுக்கு எப்டி வீ ட்ல எப்டி நீங்க டைவர்ட் பண்ணி ஊட்றீங்க மொதல்ல
நா டைவர்ட் அதா டைவர்ட் பண்ணில்லா ஊட்றது கெடையாது நா சாப்டுவனா நா சாப்டும் போதே அவளுக்கு ஊட் ஒரு ரெண்டு வாய் மூணு வாய் வாங்குவா அதுக்கப்றோ வாங்க மாட்டா அப்றோ கொஞ்ச நேர விளாடிட்டு இருப்பா அப்றோ திருப்பி ஒரு வாய் வெச்சா வாங்குவா அதுக்கப்றோ வாங்க மாட்டா
அ
அப்பறோ திரும்பி ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டுனாலு அழ ஆரம்பிச்சிறா அவ
அஹா அது ஃபோர்ஸ் பண்ணிலா ஊட்டாதீங்க அதா நீங்க சொன்னமாரி நீங்க குடுக்கற அந்த பிட் பிட் பிட் டா கொஞ்ச கொஞ்சமா ஐ மீன் எப்டின்னா கொஞ்ச நேர கொஞ்ச நேர கழிச்சி கழச்சி கொஞ்ச கொஞ்சமா குடுத்துருங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சல்லா அவைங்க திங்க மாட்டாய்ங்க வாந்தி தா எடுப்பாய்ங்
ஆம்மா அதனால செரி அவ அப்றோ இனா பண்றதுன்ட்டு நானு விட்டுற அப்றோ ஃபீட் பண்ணிட்டு அப்டியே விட்டுறது
ம் அதா கொஞ்ச நேரோ சாப்ட்டாய்ங்க கொஞ்ச நேரோ சாப்ட்டா அடைக்க அடைக்க கொஞ்ச கொஞ்சமா பிட் பிட்டா சாப்ட குடுத்துருங்கனா அப்டே சாப்ட்டுகுவாங்க சாப்டவு செஞ்சிப்பாங்க நம்ளுக்கு பிரச்சன இல்ல ஒரே டைம்ல ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டாத அதெல்லா சாப்டுவாங்க பசி பசி எடுத்தா சாப்ட்டு தா ஆவுனு அது வேற விஷ்யோ
அதா நா ஃபீட் பண்றல அதனால அவ அவ்ளவா அந்த சாப்பாட்ல கான்சன்ட்ரேஷன் போக மாட் இது ஃபீட் பண்றதுக்கே தா வரா
ச்சு கையில குடுத்துட்டீங்னா கடிச்சி சாப்ட்டுவாங்க
ரொம்ப நிறைய கடைச்சி கடிச்சிட்டு அடச்சிகிச்சினா எனாப்
ம் அந்த ஃப்ரூட் சக்கர் இருக்குல்லா ஃப்ரூட் சக்கர் அதெல்லா வாங்கி குடுத்தீங்ளா ஆ அதெலல்லா ஃப்ரூட்ஸ் போட்டு குடுங்க அதெல்லா இல்ல மேல தா பாதி ஒழுகு முக்கா வாசி இமைக்கி ஆமா முக்காவாசி ஃபுல்லாவே வயித்துல தா போவு
ம் ம் ம்ம்
ஆனாலும் இது பண்ல
ம்
ஆனாலு சாப்புடுவாங்கே
ம் ம்ம்ம் எங்க உங்க வீட்ல சாப்பாடு ரெடி ஆயிடிச்சா
ஆ ஆயிட்சிங்க
ம் என்ன ஸ்பெஷல்
என்ன ஸ்பெஷல் தோச தா
அங்கயு தோச தானா
அதான் சொன்னே ஸ்டாடிங் ல சொன்னனே தோச தா அதே தோ ஆமா ன்னோசொல் தேச தா எல்லாரு வீட்லயு தோச இட்லி தக்காளி சட்னி த தக்காளிக் அது ஃபேவரேட் அதனால அத மாத் இல்லல்ல அ டிஃபன் நா செய்வ லன்ச்சிக் அம்மா ஊரு போயிட்டா செய்வாங்க ஏனா நானு வேல போருவ அத்து வெள வெளியில வேற ஆஃபிஸ் வேல இருக்கு அங்கைக்கு போணு இன்னக் கொஞ்ச அவுட் ட்டிங் வேள எனக்கு ஜாஸ்தி இருக்கு எடைல எடைல அதுனால அம்மா மேக்சிமம் செஞ்சிருவாங்க நா ஃப்ரீ டைம்ல் நா பிரேக்ஃபாஸ்டு பாப்பாக்கு ஸ்கூலு பிரேக்ஃபாஸ்லா அவ்ளுக்கு ஏத்தமாரி அறிஞ்ஜி குடுத்துருவ
ம்
அப்புரோ லன்ச்சு ஆஸ்விஸ்வல் அம்மா தம்பிக்கி குடுத்து விடுவாங்க அதனால செஞ்சிருவாங்க அப்டி டின்னர் நானு டின்னர் நானு அப்ப நேத்து அவ்ளோ ஐட்டம் செய்யும்போது அப்ப நா கொஞ்ச ஒன்னு செய்வ ஆ
ம் ஒப் நீங்களாவே சமச்சிட்டீங்ளா நேத்து சமைக்கறதுக்குல்லா ஆள் எதுவு வக்கலயா படே செலப்ரேஷன் பண்றதுக்
நாங்களே செஞ்சிடோ அ நைட்டுக்கு டிஃபன் மட்டும் வெளில வாங்கிடோ
ம்
வீட்டுக்கு செய்யற ஃபிஷ் சிக்கனு மட்டன் எல்லா வீட்ல நா செஞ்சிடோ அதுவே அதுவே ஒரு பத்து பேருக்கு மேல நாங்களே செஞ்சுட்டோ நைட்டுக்கு டிஃபன் மட்டு கடையில வாங்கிட்டோ
ம்
அவ்வளோ தா எங்க அம்மா ஆச வீக்கண்ட் நாங்க செய்றாங்கல்ல அதனால நாங்க மேற்கொண்டு செய்யும் போது செஞ்சுட்டோ அப்டே
ம் ஓகே ஓகே நான் நீங்க நா என்ன நெனைச்சிட்ட சமைக்கிறதுக்கெல்லா ஆள் வச்சு சமச்சு கொடுத்துருப்பீங்க போல அப்டின்னு நெனைச்சே நேத்து
அவ்வளோ பெருசாலா நாங்க இந் நட செய்ல அதுக்கு எங்கயோ பாட்டி க புக் பண்ணோ அதுதா தேவையில்லாசெலவுன் ஆயிச்சு வீட்லே செஞ்சுப்போ பெருசா கிரான்டா செய்ல வர்ஷ வர்ஷ பண்றோ தானே ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடுனோமா அப்டி பெருசா போது அதுல்லா
ம் ஃபஸ்ட்டு பர்ட்டே நல்லா கிராண்டா செலப்ரேட்
ஆ அது நல்லா பார்ட்டி ஹால் பண்லா இப்ப எல்லா பர்த்டேக்குலா அப்டி செலவு பண்ணனு அவசிய இல்லல்ல
ஆமா ஓ பார்ட்டி ஹால் புக் பண்ணி பண்ணீங்களா ம் நாளா வீட்லே பண்லான் தா ஐடியால இருக்க
போதுங்க பண்ணுங்க இப்ப நாங்களா நாங்களே பண்ணா அத என்ன சொல்றது ஒரு மெமரிக்காக இப்ப பாப்பாக்கு பண்ணோ இப்ப தம்பிக்கு பண்லன்னா ஒரு மாரி இருக்குமேங்கறக்காக பண்ணோ அவ்வளதா
ம் ம் ம்
மத்தபடி இப்போ கம்பல்சியன்லா இல்ல
ம் சேரி ஓகே பாருங்க
ம் சேரிங்க சேரிங்க சாப்புடுங்க சேரிங்க ஆ வைங்க நாளைக்கு பேசுவோ ம் ம் பாய்ங்க ம் ம் பாய் அம்மா